உம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா
கா நல்லா இருக்கு தோழி நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லது தோழி நல்லது தோழி உம் சொல்லுங்க தோழி உம் என்ன மாதிரி தலைப்பு பேசலா சமையல் பத்தி பேசுவோமா
தோழி சமையல் பத்தி பேசலாமா ஆஹ் சொல்லுங்க நீங்க என்ன ரொம்ப விரும்பி செய்வீங்க நீங்க செய்யறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி தோழி ஹலோ
இன்னா வாலப்பூ செய்ய மாட்டாங்க
ஆமா நீங்க செய்வீங்களா ஆஹ் உங்க இணைப்ப ரொம்ப இதா கேக்குது விட்டு விட்டு கேக்குது வாழப்பூ வட செய்வீங்களா உம் ஆமா தோழி
தோழி வாழபூ பொரியல் பண்ணுவ முட்ட பொரியல் பண்ணுவே பாஸ் பசங்களா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க வாழைப்பூ
ஆமா அதுல முட்ட போட்டா நல்லா இருக்குமா ஓ அது எப்படி செய்வீங்க
ஆமா தோழி முடியாது பசங் எண்ணெ விட்டு கடுகு போட்டு அஹ் கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டுக்கணும் பசங்க சாப்பாடுனா காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலா காஞ்ச மிளகா போட்டுக்கலா அப்புறம் வந்து வெங்காய சின்ன வெங்காய போட்டிங்னா அவ்ள நல்லது சின்ன வெங்கா கெடைக்கா பச் ச பெரிய வெங்காய போட்டுக்கலா ம்
செரி
ஒரு நிம்ஷ அவ்ளதா வெங்காய நல்லா வதங்கண்ணே வாழப்பூ நல்லா ஆ போட்டு அத வாஷ் பண்ட்டு இத போடணு
வேக வெக்கணுமா
வாழப்
தனியா வாழப்பூவ வேக வெப்பாங்கல்ல பூவ ஆ அ ஓ நறு
கேக்குதுங்ளா தோழி ஆமாமா ம் ம் வாழப்பூ அரத்தோனே மோர்ல போட்டுட்டு அத அப்புற ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அப்புற எத்து இந்த வெங்காய நம்ம வதக்குறோல்ல அதுல போட்ரணு அதுல போட்டு நல்லா அது வாழப்பூ வந்து கொஞ்ச தண்ணி தொளிச்சு தொளிச்சி அது லயே வதங்க விடணு ஸ்லோல வெச்சு வாழப்பு வந்து அதுலயே வதங்கின மா அந்த இது துவரப்பு தன்ம எல்லா வெளிய போகாம நம்மளுக்கு உடல்ல போய் சேரும் நம்ம அது நம்ம வடிகட்டி வேஸ்ட் பண்டா வேஸ்ட் ஆயிடும் அதனால
ஓ சரி சரி ஆ
அதுக்கப்பறம் என்ன பண்றாங்க முட்ட ஓடச்சி ஊத்திர் பாருங்க அவளோதா வாழப்பூ வ வேற இது வாழப்பூ பொரியல் முட்ட பொரியல் எல்லா சேர்ந்து முட்ட பச முட்ட பொரியல் தா சாப்பிடாங்க வாழப்பூனே தெரியாது அது முட்ட போட்டாவே அது ஒரு டேஸ்ட் சோ தான
கண்டிப்பா தோழி நா வீட் பீட்ரூட் அப்படிதா குடுப்பே பீட்ரூட்ட முட்ட போட்டு குடுப்பே வெறும் பீட்ருட்டா
முருங்ககீர கூட பீ ம் முருங்ககீர முட்ட போட்டு குடுங்கபாருங்க தோழி ரொம்ப நல்லா இருக்கு
அதுதா சொன்னாங்க எனக்கு ஒரு தோழி சொன்னாங்க சோ அது பிறவ ட்ரை பண்றே
முருங்கப்பூ முருங்கைப்பூ வாழப்பூ முட்ட மூணு சேர்த்தும் பண்ணலா அதுவும் டேஸ்டு தா
அப்டியா அந்த மூனையு ஒன்னா சேக்கலாமா ஓ ஓ சரி சரி ஆ நல்லது தோழி இது வித தகவலா இருக்கு ம் நா தனித்தனியா கேள்விப்பட்டிருக்கே ஆ ஆன அது எவ்ளோ நேரம் அந்த ம வாழ பூ வந்து எவ்ளோ நேரம் வேகணும் அத எவ்ளோ நேரம் தண்ணி தெளிச்சு எவ்ளோ எவளோ நிம்ஷம்
கொஞ்ச தண்ணி தொளி தெளிக்கிறதவிட கொஞ்ச தண்ணி கொஞ்சமா நிச்சமா ஒரு கால் டம்ளர் ஊத்தி வுடலாம்
ம் சேரி ஊத்தி அது நல்லா இது பண்ணுவாதே ம் ஆமா அதுதா ஆ ஆமா வாழப் பூ வடைக்கு வந்து வாழ ப்பூ வேக வச்சிருவாங்க
ம்ஹூம் வடைக்கெல்லாம் வேக வைக்கக்கூடாது அப்டியேதா போடுவோ நாங்க ஆமா அப்டியே அர சி போட்ரனும் அப்டியே சிறுசா அத்து அதுல அரச் ரச்சி போட்டுருவோம் அவ்ளதா
ம் ஒவ்வொருத்தங்க ஒரு ஒருமாறி பண்ணுவாங்க
பயிறு வட சொல்லட்டுங்களா அது ரொம்ப சூப்பராருக்கும் பச்சை பயிர் வட சொல்ட்டுங்களா பச்சை பயிர் இருக்குல்ல பாசி பயிர் பச்சை கலர்ல அது வந்து பச்சை
து நாங்க ஆமா அது நாங்க வேக வச்சு அப்படியே பயிராதா சாப்பிடுவோம் ம்
செஞ்சு குடுங்க பசங் கொழந்தைகளுக்கல்லா பச்ச பயிறு அப்டியே சொல்லனாலு இது மாரி செஞ்சி டோட்டலா எட்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊறினு அரைக்கத்துக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதுல வந்து இஞ்சி கொஞ்சோ பூண்டு கொஞ்சோ ஆ
உங்க இணைப்பு வா உங்க வாஸ் பிரேகாய் பிரேகாய் வருது
தேவனா போட்டுக்கலா இல்லனா காஞ்ச மொளகா இப்ப கேக்குதுங்களா தோழி ஆ அப்றோ என்ன ப பண்ணு அதெல்லா எடுத்து போட்டு ஒரு பவுல்ல கல்ல மாவு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லா வந்து அதெல்லாம் போட்டு இது பண்ணி கல்லமாவு எதுக்கு போட்டுனா அந்த உருண்ட வரத் த்துகாவ அப்பறோ வந்து வடை வடை மாரி தட்டி போட்டீங்கன்னா அவ்வளதா பச்சை பயிர் வடை ரெடி பசங்கள்ல்லாம் அவ்ளோ இதுவா சாப்டுவாங்க ஒரு இரு ஒரு நாலு நாளைக்கு முன்னுக்க சகோதரி வந்துருங்கே அவங்க சொன்னன் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க பசங்களுக்கு பசங்க பச்சை பயிரே சாப்பிட மாட்டாங்க வட மட்டும் சாப்புட்டாங்க ங்னாக நீங்க ம் ம் அதே போல வாழைப்பூல சிஸ்டி பைவ் போட்டு கொடு அது மாரி பசங்க விரும்பி சாப்புடுவாங்க
வாழை பைர் வாழ வாழைப்பூல சிஸ்டி ஃபைவா ஓ அது எப்டி அந்த நார் நார் அந்த இது அந்த இ
ஆஹ் அது அப்டியே ஏத்துக்கணும் ஆமா அந்த உள்ளக்கிற இது மட்டும் நம்ம எடுத்துரவோள உள்ள அந்த ஒரு ஆஹ் நரம்பும் ஆஹ் ஒரு நாறு ஆமா அது ஒண்ணு இது அந்த இது எத்துட்டு ஆஹ் என்ன பண்ணனும் களி வாஷ் பண்ணிட்டு நம்ப வாழைப்பூ து சிஸ்டி பைக்கு என்னன்ன போட்றோம் லைட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போலனாலு பரவால்ல சிஸ்டி பைவ் மசாலா அப்டி ங் சிக்ஸ்டி பை மசாலா பிடிக்கலன்னா மஞ்ச தூளு ஆஹ் வெறுமோளவாதுலு வீட் றும் மிளகாய் தூள் போட்டுங்க அப்டி சிக்ஸ்டி பைவ் மசாலா வந்த அதே போடுங்க அது கொஞ்சோம் அரிசி மாவு கிழங்க மொறுமொறுப்புக்கு கொஞ்சோம் லைட்டா சோளமாவு கலங்க
உம் செரி
பண்ணி இதுல டிப் டிப் பண்ணி இ எல்லாம் மிகஸ் பண்ணி எல்லாம் கலக க்கி வச்சிட்டீங்கன்னா அப்ப எடுத்து போட்டீங்கன்னா அவ்ள தா வாழ பூ சிக்ஸ்டி பைய் ரெடி
எடுத்து போட்டுலாம் உஹம் ஆனா ஆனா எப்டி பஜ்ஜி மாவு பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசஞ்சு வச்சுக்கணும் இல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசஞ்சு வச்சுக்கணுமா தனியா அதிலே போட்டர்லாமா அதிலே போட்டு அப்டியே மிக்ஸ் பண்ணிடலாமா ஓ உஹம் நல்லா இருக்க தோழி புதுவித புதுவித தகவலா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நான் செஞ்சு பாக்குறேன் தோழி
வேற என்னடி
உம் சொல்லுங்க வேற ஏதாவது டிஃபரண்டா இதுன்னு டிக் சேட்ட பண்ணுவீங்களா சொல்லுங்க தோழி உங்க இணைப் பு சரியா
நா இது வா வாழப்பூ வட சுட் மே அப்ற வந்து இது இருக்குங்கல்ல
ஆமா
சோயா இருக்குங்கள அ அ மீல் மேக்கர்
அ
அது ம் இது எக்கு எக்கு என்னது எக் லாலிபப் சொல்லிக்க சொல்
அ சொல்லுங்க எக் லாலிப பப்பா அ செரி அதென வேக வெச்சு முட்டய வேக வெச்சு பண்ணணுமா
செரிங்ளா
உங்க இணைப்பு சரியா இல்ல விட்டு விட் டு வருது உங்க குரல் ம்
வந்து நல்லா துருவின்னு கேரட் சீவற்துல
அ முட்டய துருவி
ஆமா ஆமா துருவி அதுல வந்து நம்ப என்ன பண்ணு கொஞ்சோ அரிசி மாவு சேத்துக்லா. கொஞ்சோ கடல மாவு சேத்துக்லா அப்பறோ வெங்காயோ ம் பச்ச மொளகா அப்டி ம் வெரு மொளகா தூள் கொஞ்சோ அப்ற பெப்பரு கொஞ்சோ அதெல்லா சேத்து கருவேப் கொத்தமல்லி எல்லா சேத்து கலக்கிட்டு ஒரு பவுள்ள வந் து முட்ட ஒரு பவுல் வந்து ப்ரெட்டு தூளு ப்ரெட்டு தூளு இருக்குங்கள அது அப்றோ இது உரண்ட பண்ணி பண்ணி ஆஹ் அந்த முட்டையில போட்டு அந்த ட்டு தூள போட்டு சேத்து போட்லா அவ்ளோதா அது ஒரு இது டிஷ் ஆஹ் அதுல அப்டியே ஸ்டிக் வச்சு பசங்களுக்கு கொடுத்துட்லா அவ்ளோதா உம் இதுதா ப்ரெ எக் ஆம்லேட் உம்
நல்லது தின்னாம பசங்களுக்காக என்ன பண்றது பச எங்களுக்கு புடிச்ச மாரி ஏதாது ட்ரை பண்ணிட்டே தா இருக்குற வேண்டியதா இருக் கு அவங்கள அத சாப்பிட வச்சே ஆவணுமே உங்களா கீர சாப்பிடவே மாட் தாங்க அதனால என்ன பண்ணுவேனா? சூப்பா குடுத்துருவே.
உம் உம்
சூப்பா சூப்பா வச்சு இத ஒரு டம்ளர் குடி அப்படின்னு சொல்லிரது வேற என்ன பண்றது நார்மலா கீர பொ கீர பொறியல் பண்ணா சாப்பிட மாட்டாங்க வேணா வேணானு ஒதுக்கிருவாங்க இதனா வந்து சூப்புனா வந்து கண்டிப்பா தண்ணி மாரி இருக்கணு கண்டிப்பா குடிச்சுதா ஆகணு அது மாரி காய் சூப்பு இந்த கீரை சூப்பு அப்படிலனா இந்த க எலும்பு சூப்பு இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வச்சு குடுக்குறது அதா அதுவா கூப்பிட்டாங்கல்லா மொத்தமா காய்கறி குடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அவிய சும்மா அந்த க பசங்களுக்கு பிடிக்கிற அந்த நாலு ஐட்டோ தான சாப்பிடுறாங்க அந்த உருளைக்கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டு இது மட்டுந்தா சாப்புடுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு பிடிச்சதா அத மாத்தி குடுக்குறோ சொல்லுங்க தோழி உங்க இணைப்பு சரியா இருக்கா? தோழி இணைப்புல இருக்கீங்களா?
ஆஹ் லைன்ல பேசிட்டுதா இருக்கே. உங்கள உம் இந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பசங்களுக் வந்து செஞ்சு கொடுக்கலா.
ஆமா அததா சொல்றே அவங்களுக் பிடிக்கற மாரி செஞ்சு குடுத்தா தானே அவங்க அத பாத் தேத் பாக்கவே செய்யறாங்க இல்லேன்னா வேணான்னா அப்டியே ஒதுக்கிறாங்க அதனாலயே வந் ஆமா அது அப்டி நா அது நா பண்ணுவேன் சிஸ் சிக்ஸ்டிஃப்வைவ் மாரி அத பொரிச்சுகுடுத் பே அப்டில்லனா அத கட் பண்ணி போட் த்து அந்த இது மாரி அஹ் சப்பாத்தி இதுக்கலாம் தொட்டுக்ரமா ஆமா ஆமா ஆஹ் அது அப்டியே துருவி அஹ் முட்ட மாரி இதப்பொலந் முட்டைக்கு பதில இந்த மீல் மேக்கர் போட்டு செய்லாம் ஆஹ் நல்லது தோழி
இந்தமாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்லாம் கெழந்தைங்களு சொய்ஞ்சு கொடுத் கொடுக்லாம் சாப்பட்றது ஏன்னா நமக்கு வந்து நம்ம அப்பாம்மல்லாம் அப்டியே நம்ம செய்ஞ்சு நமக்கு செய்யல ஏன்னா இப்ப வந்து புதுப் புதுசா எல்லா போன்ல வர்து ஆமா நம்ம சாப்ட்டது அதனால பசங்களுக்கு வந்து இப்ப எல்லாமே சாய்ஸ் இருக்கு நீங்க செஞ்சு தர்லா
கண்டிப்பா தோழி ரொம்ப நல்லது தோழி ரொம்ப நல்லது தோழி உங்களோட பேசனதுல்ல ரொம்ப மகிழ்ச் செர்த்தோழி
உம் சரிங்க தோழி ஆஹ் சரி தோழி கண்டிப்பா உம் நன்றி தோழி